ஆ க நல்லா இருக்கீங்க ரொம்ப நேர ஆயிடுச்சுங்க எடுக்குற இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச் சேரிங்க சேரிங்க அதான் அந்த சிற்ப கலைகள் சொல்லியிருந்த நீங்களா ஆ அது இதாங்க மறுபடியும் வந்து ஒரு இடத்துல மறுபடியும் இதே மாரி ஒரு சிற்பக்கலைன்னு ஒரு இடத்துல பார்த்தேன் நானு
ம்
அதான் மகாபலி மு மு முன்னாடி காஞ்சிபுரத்துக்கும் மகா புரத்துக்கும் நடுவுல வந்து சிப்பர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் கூட அந்த சிற்பக்கலைகள் செஞ்சு அந்த வகார அந்த வம்சத்துல வந்தவங்களானு எனக்கு தெரில
ம்
கீழ ரொம்ப ஆடம்பரமாலா இல்ல வீடு நார்மலா தான் இருக்குது ஓடு வீடு ஓலை வீட் வீட்ல தான் இருக்கிறாங்க எல்லார் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு சிற்ப வந்து வச்சிருக்கறாங்கப்ப ஒரு யானையோ ஒரு சிங்கமும் கண்டிப்பா ஒரு சிற் தல வச்சி உட்கார்ந்து செய்றாங்க அத
ஆ
அது செஞ்சு விக்கிறாங்க போல இருக்குது நல்லாவே இருந்துச்சு பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது பாக்கறதுக்கு வீடு வீடு எல்லா வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அது ஆ ரொம்ப சூப் பிரஞ்சு இன்னொன்னு அந்த காஞ்சிபுரத்தில்ல வந்து இந்த கோயில் குழந்த அத்திவர்தர் கோயில் பேர் கேள்விபட்டிருக்கிங்களா
கேள்வி பட்ருக்
அ அந்த நாற்பது வருஷத்துக்கு ஒரு முற இதுவ அந்த கோயிலும் பாத்து ட்டு வந்தோம் நெஜமாவா அழகா கட்டிருக்காங்க எனக்கு கோயிலுங்க சாமிங்கன்றது ரெண்டாது ஆனா அந்த கோயிலுகளக் கட்டியிருப்பாக ஒரே கொக்க பாரங்கல்லுலே அந்த தூண்கள் அந்த இதெல்லாம் எப்டி அவுங்க அவுங்களால அது பாசிபிள் ஆச்சுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக் க்கு இன்னொன்னு கல்கத்தால வந்து எல்லோரா ஓவியம்ன்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா
கேள்வி பட்ரு
ஆ அது வந்து அது இன்னும் சூப்பருமா இந் இந்தியால தான் இருக்குது அது கல்கத்தால இருக்குது அவ்ளோ அருமையா இ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் நெனக்கிறேன் ரெண்டு மாசம் இருக் கு ஒரு வீடியோ பாத்தேன் அத பத்தி ஆராய்ச்சி வச்சு போட்டிருந்தாங்க அப்டியே நம்ம போய் நம்ம போய் தூரமா பாக்கணும் தேவயில்ல அந்த வீடியோவ பாத்தவே நம்ம பாத்த மாரியது அப்டி இருந்துச்சு பாருங்க அவ்ளோ அருமையா இருந்தது அவ் குகை குழு ரகசிய அறைகள்ல்லாம் அப்ப வந்து அரசர்கள்ல்லாம் கட்டி வச்சிருந்தாங்களாம் அத ரகசியம் அறைய கண்டுபுடிக் இதே வந்து பெரிய விஷயமா அது வந்து அவுங்களுக்கு மட்டும் தான் அந்த மேப் இருக்குமா அந்த ரூட் மேப்ன்னு ஒன்னு சொல்லுவாங்க அத அவுங்களுக்கு மட்டும் தான் எந்த வழில போணும்ன்றது தெரியுமா இன்னிக்கு வரையும் கூட அந்த ரகசிய அறைய வந்து கண்டுபிடிக்க முடில யாராலுமே
அம்மாடியோ
ஆ அப்டி இருக்குதான் அந்த ரகசியம் அறைய வந்து கண்டுபுடுச்சுடாங்கனா அந்த நகைகள் அப்ப பல்லவர்கள் காலத்தில்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க பொக்கிஷன்ல்லாம் அதுல தா போட்டு வச்சாங்க அப்போல்லாம் நம்மல்லாம் இப்ப பேங்க்ல இட்டுனு போய் வச்சிறோம் இல்லைங்களா
ஆ ஆ
அந்த மாரி இப்ப தங்க நகை வைர நகைல்ல அதுலதாம போட்டு வச்சிருந்தாங்க நெஜமா இவ்ளோ அருமையா இருக்குது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க ஆ அதுதான் சொல்றேன் அப்பலாம் சேவிங்ஸ்ன்னு சொல்றோம் என்ன அழகா பண்ணிருக்காங்க ப்பா அதெல்லாம் நெனச்சாவே நம்ம இந்தியால வாழ்றதுக்கு ரொம்ப குடுப்பணப்பா
ஓ
அத பத்தி நம்மளுக்கு என்னன்றது தெரில மேபி அவுங் உங்களோட இது என்னானு தெரில தமிழ்நாட்ல நம்ப இந்தியால இந்தியரா பொறக்கற்தே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் சிற்ப கலைகளோ செரி ஹ நம்மளோட விவசாயத்திலும் செரி அனைத் த்து கலைகள்ல செரி நடன கலைகள்ல செரி நம்ப நாட விட்ட போச்சு நெஜமாவே அது ஒரு வகைல நம்ம எல்லாருமே ஒரு டேலண்டடா தான் பொறந்திருக்குறோம் உங்களுக்கு எதுனா இன்ட்ரஸ்டா சத்தமா பாடுறதுக்கு உங்களுக்கு எதுனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா
பாடுறதுக்கு எல்லாம் இல்லாம நான் வந்து தையல்
ம்
ஹேண்ட் ஒர்க் வந்து தையல்ல தான் விருப்பப்பாடுமா அப்பல்லாம் அங்க எய் இஸ்சு சிக்ஸ்த் செவன்த் எய்த்ல வந்து ஒரு விருப்ப பாடன்னு இருக்கும் தையல் ஆவுது டிராங்கி ஆவுது ஒண்ணு இசையாவுது எனக்கு வந்து புடிச்சு அந்த தையல்ல தான் போய் சேந்தேன் காப்போ வந்து ம் ஸ்டிச்சிங் எல்லாம் எம்ப்ராய்டரிங் எல்லாம் கத்து தருவாங்க தையல் டீச்சரு அப்போ வந்து கட்டிங் கட் பண்ணி தருவாங்க அது அப்படியே அந்த கை தையலியே தப்போம்
ம் ம் ம்
கேர்ள்ஸ் நிக்கர் பெளஞ்சு நிக்கர் வந்து யிஷ்ம்மி எவ்வளோ அழகா தச்சு அது அப்டியே ரெக்கார்ட் பண்ணி வச்சினோம் அது வந்து எனக்கு அப்பத்துல இருந்து ஒரு தையல் மேலதான் மாது
ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்க நடன இதுலயோ ஒரு பாட்டுலயோ இல்ல ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாரி இன்ட்ரெஸ்டில்ல இருந்துருகிங்க
இதுல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு விருப்ப பாடனும் எடுத்து அதுதான் நான் கத்துக்குன எனக்கு கடைசி வர்ல அந்த தையல் மேல தான் வருது அப் போச்சி ம் ம் ம் ம்
வீட்டுக்கு அந்த ஸ்கிரீன் எல்லாம் நீங்களே அடிச்சிரிவிங்களா எல்லாமே
மாம்
வீட்டுக்கு ஸ்க்ரீன்னு அது ஆமா எல்லாமே எனக்கு கூட ரொம்ப ஆசதாம்மா எங்க அம்மாது குடுத் தையலு தப்பாங்க அந்த மிஷின் ஏங்கிட்டுதான் இருக்குது இப்போ என்கிட்டதான் குடுத்து வெச்சிருக்காங்க அது ரிப்பேரே யூஸ் பண்ணல அப்டியேதான் வெச்சிருக்கேன் போட்டு வெச்சிருக்கேன் நானும் ஒரு ரெண்டு நாளும் மூணு நாள் கிளாஸ் போன கத்துக்கணும்னு போனன் நானு போயிட்டு அவுங்க சொல்லி குடுத்தாங்க இப்டிதான் கட் பண்ணும் அப்டிதான் கட் பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லி குடுத்துட்டாங்க சொல்லி குடுத்துட்டு
அ
குடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணேன் கத்துக்கிட்டன் கட் பண்றது எல்லாம் கூட கத்துக்கிட்டன் நானு என்னமோ சவுண்ட் கேக்குது பாரும்மா
நா உங்களுக் போன் பண்றே ஆ ம் ம் ம்
அ அதுக்கப்றோ வந்து என்னா பண்ணோ கொஞ்ச நேர பொறுத்து ஆ அ அந்த எது சொல்றது சொல்லுங்க இப்ப என்னா சொன்ன உங்ளுக்கு ஆ கட் டிங்கு ப்ளவுஸ்லல்லா கட் பண்ண தெக்க க தெக்கிற ஸ்டேஜ்ல வந்து என்னா பண்ட்டே அ
அ அ
எ பசங்கள கொ சின்ன சின்ன பசங்க அப்போ
ம் ம்
ஸ்கூல்ல எல்லா ஒர்க் பண்ணிட்ருந்தே அப்போ ஸ்கூல் முடிச்சிட்டு ஸ்கூல் முடிச்சிட் டு அங்கர்ந்து என்னா பண்ணே அ அங்கர்ந்து என்னா பண்ணே ஆறு மணி ஆய்டு சேரி ரொம்ப லேட் ஆய்டுமேன்றத்துக்காக கொழந்தைகள கூட் சேர் நம்மனால ஏ வதையணு பசங்கன்றத்க்காக ஆ அது கட் பண்ணி விட்ருங்கம்மா கால அதுக்கப்பறோ வந்து அந்த க து என்னது அந்த ப்ளவுஸ கத்துக்கற்த்துக்கு ரொம்போ பாடுபட்டே எங்க வீட்டுக்கார் என்னவோ போ தா சொன்னாரு நா தா வந்து என்னா பண்ட்டே சேரி ஈவினிங்ல டைம் ஆய்டுது ஆறு ஏழு ஆய்டுது வீட்டுக் வரத்துக்கு நா எப்போ வந்து சமைக்கிறது நா வந்து எப்ப வந்து செய்யறதுன்றத்துக்காக நா என்னா பண்ணிட்டே சேரி பசங்கள்க்காக நா விட்டுட்டே அத டே டெய்லி அவனுங் என் நம்பளுக்காக கஷ்டப்பட்றாங்களேன்றத்துக்காக
ம் ம்
அப்பறோ என்னா பண்ணே அ கொஞ்ச நேரோ பொறுத்து சேரிமா அ மறுப்டி வர சொல்லிருந்தாங்க அ அப்பறோ கொஞ்ச நேர் பொறுத்து சிம்மி கத்துக்கினே அப்பறோ எம்ப்ராய்ட்ரு, பட்டன் எல்லாமே கத்துன் வந்ட்டமா நானு அதுக்கப்பறோ வந்து ப்ளவுஸ் வந்து என்னா பண்றது ஓரளவுக்கா ஃபினிஷிங் ஸ்டேஜு கொஞ்ச கத்துக்கிற ஸ்டேஜுல
ம் ம்
அது வந்து அதுக்கப்றோ என்னா பண்ணீங்க கொஞ்ச நேர பொறுத்து மறுப்டியு ஃபேண்ட்டு பேலட் டாப்ஸ் கத்து குட்த்தாங்க சுடிதார் டாப்ஸ் கட் பண்றத்துக்கு நா ப்ளவுஸ் கட் பண்றதே விட்டுட்டே சேரி அது கொஞ்ச கஷ்டமா இருந் துது அதுல் கொஞ்ச கத்துக்கினே அதுக்கப்பறோ கொஞ்ச கொஞ்சமா கட்டிங்ல்லா கத்துன் வந்ட்டே நானு
ம்
கட்டிங் கத்துன் வந்ட்டே நல்லார்ந்துது அது எல்லாமே நல்லார்ந்தது
நல்ல மிஷின் இக்குதுன்ற இல்லியா மிஷின்ல ரிப்பேர் பண்ணி ஆ ம் மிஷின ரிப்பேர் பண்ணிட்டு ஆ நீங்க தையல் கத்துக்குங்கோ தையல் கத்துக்கிணு அதுலயு கொஞ்ச நல்ல வருமானோ தா
இல்லம்மா இப்போ வந்து இங்க கொண்டு வந்திருக்கறாங்க இந்த ராமகிருஷ்ணா மண்டபோன் ஒன்னுருக்குது மண்ட ஆ அவுங்க வந்து இந்த இவரு இருக்கிறாரு இல்லைங்களா விவேகானந்தர் அவரோட அறக்கட்டளையின் அடிப்படையில வந்து எல்லாருக்கு வந்து தையல் குடுத்து இலவசமா சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க இங்க இலவசமா சொல்லி குடுத்து அவங்களுக்கு தையல் மிஷினு குடுக்குறாங்க
ஃப்ரீ மிஷினு கெடைக்கிது ஆமா
குடுக்குறாங்க இங்க எங்க ஊர்லயே ஒரு பத்து பேர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தாங்க போயிட்டு கத்துக்குறாங்க ஆமாங்க அப்ப வந்து நா ஸ்கூலுக் போயிட்டு காலேல போயிடுவோமா வேலைக்கி காலேல ஒரு ஏழ்ர எட்டு மணிக்கெல்லா போயிட்டம்ன்னா சாந் ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆயிடு வர்றதுக்கு அத னாலவே என்னவோ என்னால அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து அத கத்துக்கவு முடியல சாட்டர்டே சண்டேல கூட இருக்கு சாட்டர்டே சண்டேல கூட இருக்கு ஆனா அது கொஞ்சோ இதுவாவே இருக்கு என்ன பண்றது ரொம்ப சிரமந்தா படணு சிரமப்பட்டு கத்துக்கணு போங்க
இப்ப பாருங்க மிஷினுக்கு போய் இப்ப ஏதாவது கத்துக்குன்னு ஃப்ரீ மிஷின் கூட கெடைக்கு பாருங்க இப்ப ட்ரை பண்ணி பாருங்க அது மாரி ஸ்கீம் எங்கன்னா இருக்குதான்னு பாருங்க
இல்ல இப்ப வர இருக்குதுதா போயிட்டு இருக்காங்க போயி்ட்டு தா இருக்காங்க நானு எங்க வீட்டுக்கார்கிட்ட கேட்டே நா போய் தையல் கத்துக்குறேன்ட்டு போ தா சொல்லிருக்காரு போயிட்டு ஆ சும்மா இந்த ஆரி ஒர்க்கனா கூட கத்துக்குறே எப்டியோ போட்றதுன்னு மட்டு கத்துக்குன்னா கூட போது வீட்ல இருந்தே கூட ஆரி ஒர்க் பண்ணி குடுத்துட்றே நானு ஆ
கெடைக்கதுங்க இப்போ ஆ மத்திய அரசு குடுக்குது மாநில அரசு குடுக்குது அது கொஞ்ச பாத்து இது பண்ணிக்கோங்க
செரிங்க செரிங்க இங்கமா அதுதா ஆ அரசு குடுக்கனு தடவ அந்த மண்டபத்துல வந்து இது மாதிரி இஷ்யு பண்றாங்க அதுவு ஏழ்மையான பெண்கள் வந்து அது கத்துக்கிட்டு சுய தொழில் உருவாக்கறத்துக்கான பணமு குடுக்குறாங்க இன்னொன்னு அந்த மிஷின் வந்து ஃப்ரீயாவு தர்றாங்க எல்லாமே ஃப்ரீதா இங்க ஆ மிஷினு ஃப்ரீ தையல் சொல்லி் குடுக்குற நேரமு அவுங்க ஒதுக்கப்பட்ட நேரத்துலதா நம்ம போனு இப்ப ரெண்டு மணி நேரன்னா அந்த ரெண்டு மணி நேரோ போனோன்னா நம்மளுக்கு அந்த இது குடுத்துருவாங்க பரவாயில்லதா
ஆமா ஆ ஆ
இங்க போறாங்களே இங்க நெறைய பேர் போறாங்க நல்லா போயிட்டு இதெல்லா பண்றாங்க நிஜமாதா
நானு ஒரு நேரத்துல டைப்பிங் போயிருந்தேம்மா க கவர்மெண்ட் ஸ்கீம்ல
ம்
டைப்பிங் போயிருந்தே அப்ப ஃபீஸ் அவுங்களே கட்டி எக்ஸாம் எழுத வைப்பாங்கோ
ம்
டைப்பிங் ஷார்ட் அண்ட் ஸ்பீடு ஸ்பீடு எடுக்கணு அப்பல்லா பத்து நிமிஷத்துல இத்தன வேர்ட்ஸ் அடிக்கணுன்னு அது கூட ட்ரை பண்ணே சும்மா கத்துக்குன்னே கத்துக்குன்னு அதோட வீடு பசங்க குடும்போன்றதுலயே இருந்துட்டே நானு
வேல எதுவு கெடைக்கலீங்ளா அத வெச்சு உங்களுக்கு
எல்லன்னா வேலைக் ட்ரை பண்லாம்மா பசங்களோட வீட்லியே பசங்க இருந்தாங்க ஸ்கூலு அவரு வேலைக் போயிடுவாரு அதனால எனக்கு வீட் லயே வீட்டு வேலையே செரியா இருக்கு ஆனா அ டைப்பிங்க்கு போய் கத்துக்கிட்டே கத்துக்கிட்டு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எல்லா எக்ஸாம் எல்லா எழுதி பாஸ் பண்ணே
ஆ
அப்பல்லா போறதில்ல அது அது அது பத்தி தெரியுன்ற அளவுக்கு தெரியிமே தவிர மத்தபடி அதனால நா எந்த பலனு அடையல டைப்பிங் எல்லா போயிர்ந்தப்போ கார்மெண்ஸ் இவுங்ளே போ
ம்
ஆமா
சரிம்மா நன்றிம்மா நன்றிம்மா அடுத்த இணைப்புல நாம பேசலாம்மா நன்றி
ஆம்
ம்